வணக்கம் தோழி ஆ நல்லாருக்கீங்ளா
உம் நல்லாருக்கே தோழி நீங்க எப்டிருக்கீங்க
ஆம் நல்லா இருக்க தோழி சாப்ட்டாச்சா காலை உணவுலா எடுத்துட்டீங்ளா
ஆ சாப்ட்டோ தோழி நீங்க சாப்
சரி ஆ சாப்ட்டோ தோழி பிள்ளைங்லா பள்ளிக்கு போய் விட்டார்களா
ஆ எல்லாரு போய்டாங்க தோழி நாங்க நீங்க அங்க தோழி எல்லாரு போயிட்டாங்களா
ஆ போயாச்சு தோழி இன்னிக்கு அவருக்கு எது குடுத்த அனுப்புல இன்னமதா தோழி ஒரு பன்னெண்டேகால் போல கொண்டுப் போய் குடுத்துட்டு வர்ணு தோழி
ஆ அவங்க பசங்களுக்கா
ஆ ஆமா தோழி நேத்தியே அவருக்கு பிறந்த நாள் தோழி அதனால கொஞ்சோ அப்டியே டயர்ட் ஆயிட்ட அந்த வேலைல பத்தாதுக்கு அவ் அவரு நேத்தியே கொஞ்சோ அந்த ஜூஸ் ஐட்டம்லா எடுத்துக்கிட்டத்துல கொஞ்சோ வாமிட் எதாய் ச்சு நைட்ல இரவு நேரத்துல ம்ச் ஆஆ அத் னால அவர் கூட இரவுல கண்ணு முழித்து விட்டு இருந்து காலைல தூங்கி விட்டேன் தோழி
ஓ சரி சரி சரிங்க தோழி இப்ப பரவால்லையா அவுங்களுக்கு
ஆஆ இப்ப ஓகேதா தோழி போயிருக்காரு ஆ அவரு வந் ந்து நா மதியம் வந்து வெட்றேன் அப்டின் சொன்னாரு அது சரி வராத் தோழி வந்தாக்கா செரி அதா நம்ப கொண்டு போய் குடுத்துட்டு வந்துலா அப்டினு ந பெருசால எதும் பண்ல தோழி சே தயிர் சாதம் மட்டு இருக்கட்டு வேறு எதுவு வேண்டா அப்டின் பண்ணல
செரி செரிங்க தோழி ம்
ம் அதனால போகணு தோழி காலையில் வந்து தக் க இட்லி வெச்சு தக்காளி வேக வெச்ச சட்னி செய்து குடுத்தோம் அதுவுமே அவரால சாப் ட முல்ல ஒரு இட்லி தா சாப்ட முடிஞ்சது போலக்கு சரின்னு விட்டாச்சு கம்பல் பண்ல
ஆமா ஆமா இந்த டைம்ல ஏதோச பண்ண கூடாது உம்
உம் அதனால வாமிட்டிங் இந்த மருந்து மட்டும் குடுத்து அனுப்ச்சு விட்டுட்டே தோழி
சேரி சேரி நா வந்து மஷ்ரூம் அதா வெஜிடபிள் போட்டு அப்டியே காளான் தா போட்டு
உம் உம் உம்
ஆட்டோ வந்ததால அதுவே சாப்டுட்டு போயிட்டாங்க அப்புறோ தோழி நாங்களு நாங்களு அதுவே சாப்ட் ட்டுட்டோ அப்புற இப்ப காரக்குழம்பு மட்டு வச்சோம் ஆ அது அது மதியானத்து க்கு எங்களுக்கு தோழி ஏன்னா பசங்க அவ்ளவா காரம் விரும்ப மாட்டாங்க
ஆமா ஆமா சொன்னீங்கள தோழி சரிங்க தோழி சரிங்க தோழி
ஆ அதா அவ்ளதா தோழி இன்னிக்கு இனிக் கொஞ்சோ அதா இன்னு வேலலா இருக்கு அதா துணியெல்லா இது பண்ணி போட்டுருக்க அதுக்கப்புறோ வீடு தொடைக்கிற வேல இப்ப இருக்கு தோழி அத முடிச்சுட்டு மாவு அரைக்குணு தோழி
சரிங் நானுமே இன்னு வீடு தொடைக்கணு‌ தோழி தொடைக்கல இந்த துணி மடித்து மடிச்சு வச்சுட்டு இருக்க நேத்திக்கு பண்ண முடியல வேலயா இருந்துட்ட நேத் ஃபுல்லாவே அதா இப்பதா தோழி துணிலா மடிச்சுட்டுருக்க நா வீடு கூட்டியாச்சு இன்னும் தொடைக்கல தொடைக்கணு
ம் ம் ம் நீங்க எப்படி தோழி லைசால் அது மாதிரி எதாச்சு
உம் ஆமா நா லைசால் போட்டுதா தோழி தொடைக்கிறது இங்க
சேரி சுரிங்க தோழி அத உப்பு கல் உப்பும் மஞ்சளும் கூட போட்டு தொடைச்சா நல்லதுன் சொல்லுவாங்க
ஆமா தோழி சொல்லுவாங்க தா அது ஒரே ஒரு வாட்டி இந்த உப்பு போட்டு தொடைச்சிருக்கே இல்லனா ஒவ்வொரு நேரம் இந்த டெட்டாலும் கூட தொடைப்பே ஒரு நேரம் இருக்கட்டும் நல்லதுன் சொல்லிட்டு டெட்டால் போட்டு தொடைக்கிறதுண்டு இப்ப லைசால் தா தோழி போட்டு தொடைக்கிற அது இந்த புடிவி புதுவீடு இது பண்ணதுனால கொஞ்சோ இந்த சிமெண்ட் இது அது இதுன்னு இருக்கு கொஞ்சோ
ஆமா ஆமா
அதனால கொஞ் டெய்லி அதனால தொடச்சிக்கிட்டேதா தோழி இருக்கே இப்ப
ம் ம் சரி சரி இப்ப இப்ப கட்டி குடியேறி இருக்கீங்களா புதுசா
அதாவது கட்டி இல்ல எலிவேஷன் தான பண்ணிருக்கோம் பழைய வீட்ட அது என்னன்ன அந்த மொசைக் ல வந்து ஃபுல்லா ட சிமெண்ட் என்னமோ இருக்குற மாதிரியே இருக்கு எனக்கு அதனால டெய்லி கூட்டி தொடைச்சாதா தோழி கொஞ்சோ ஈஸியா இருக்கு பத்தாதுக்கு இந்த ஆடி காத்துன் சொல்லுவாங்கள அது அந்த காற்று அதிகமா வள ஃபுல்லா இருக்குல்லா மண்ணு வந்துடுது என் என்ன தா நம்ம சாத்தி வச்சாலும் எங்கேருந்து வருதுன்னு தெரியல
உம் ம் புரியுது புரியுது தோழி
ஆ அதனால தொடைக்கிற மாதிரி இருக்கு தோழி
உ சரி சரிங்க தோழி உம்
சொல்லி அப்டியேப்போ இன்னுமே இன்னு கொஞ்சம் அந்த தே ஆ திங்ஸ்லா அடுக்கி வெக்கல அப்டி அப்டியே கொஞ்ச கொஞ்சோ இருக்கு மீதியெல்லாம் அடுக்கி வச்சுருக்கே இருந்தாலும் அந்த ஒரு ஒரு ஒரு மாதம் ஆஹும்ல தோழி மாத்தி மாத்தி அடுக்கி வைக்கிற
ஆம்மா ஆமா எப்டி தோழி நீங்க கான்ட்ராக்ட் அது மாதிரி விட்டீங்களா இல்ல நீங்களே ஆள் வச்சு பண்ணீங்ளா தோழி
வீடு ரெணவேஷ் ரெணவேஷன்னு சொன்னிங் அப்டிங்ளா எப் எப்டி தோழி விலை எல்லா எப்டி அதிகமா இருக் கா எப்டி ஸ்கொயர்பீட் கேத்த மாரி கேக்
அவுங்க இது தெரிஞ்சவங்கங்கிறதுனால கொஞ்சோ கம்மி பண்ணிக்கிட்டாங்க தோழி நல்ல இந்த அவங்க வந்து மெட் ட்டீரியளுக்கு இந்த வீ ஆஹ் அதாவது வேலை செய்யற கூலியும் சேத்து ஒண்ணு எண்பத்தஞ்சு அப்டி போட்டிருந்தாங்க தோழி அப்புறம் பாத்தா இப்போ ஒரு ரெண்டுக் க்கு மேல வந்துடுச்சுதா உங்களுக்கு ரெண்டரை வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களே
ம் அதி
அஹ் மா அது முன்ன பின்ன தான ஆகும் உங்களுக்கு நாங்க ஆக்சுவலா வந்து இந்த அடுப்பு கிச்சன்ல்லா மாத் தனும்னு சொல்லிட்டாங்க சரியில்ல அப்டின் சொல்லிட்டு அதனால டோட் டலா டைனிங் டேபிளு கிச்சனு மாத்தியே வச்சுட்டோ ஓவராலா அதனால ரெண்டரை வந்துட்டு இல்லைன்னா கம்மியா தா வந்திருக்கு
சேர் செரிங்க தோழி ம் அதா நாங்களே இப்போ கட் அதா கட் ட்ற மாதிரி இருக்கும் த தோழி அதான் எப்டி என்னன்னு விசாரிக்கணு அதுக்குதா எப் டி நல்லவங்களா இருக்கணு ஏன்னா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணுல்ல
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அது நீங்க நல்லா விசாரிச்சுட்டே பண்ணுங்க தோழி ஃபஸ்ட் ஃபஸ்ட் புதுசா கட்ட போறீங்கன்னா நல்ல விசாரிச்சுட்டு வுடுங்க நார்மலா நம்ம கான்ட்ராக்ட் வுட்டாலே அதிகமாதா வரு வேற உங்களுக்கு
உம்ம் அத நம்ம வாங்கி கொடுத்து அது மாதிரி பண்ற மாரி இருந்தா கொஞ்சோ குறையுதான தோழி கூடவே இருக்கணு உம்
ஆஹ் கூடவே இருக்கணு ஏனா வந்து நெறைய எங்களுக்குள்ளதா போடல அப்புறம் நாங்க திரும்பியும் வர வெச்சு எலக் ட்ரிசியன் வர வெச்சு திரும்பியும் ஏனா அது செலவு தான அவங்களுக்கு வேஸ்ட் செலவு தான அவங்களுக்கு திரும்பியும் வந்து பண்ணதுக் காக ஒரு நாள் சம்பளம் கொடுக்கற மாரி ஆயிட்டு ஆஹ் இன்னுமே கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்கு கொஞ்சோ திங்ஸ் வாங்க வேண்டிய வேலையும் இருக் கு சரி மொத்தமா வாங்கிட்டு கூப்பிட்டுக்கலாம்னு விட்டுட்டோ
சரி சரிங்க தோழி உம் ம்
விட்டா சம்பளம் கொடுத்துட்டே தா இருக்கணு
ஆமா ஆமா ஆமா டுயூப்ளெக்ஸ் வீடு கட்ற மாரி இருந்தா அது மொத்தமா சொல்லிடுவாங்ளா தோழி எப்டி பட்ஜெட் ஆகும் ஆஹ் சேரி செரிங்க தோழி அதுதா எப்டி ஒரு ஐடியா அஹ்ஆன்
என்னதா அவுரு அவங்க பண்றாங்கன்னாலு நம்ம டெய்லி வந்து பாக்கணும் இல்லைன்னா வந்து அவங்க அசால்டா பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லையா நம்ம இது பண்ற மாரி இருக்காது அனால டெய்லி வந்து ஒன்னு ஒன்னத்தையும் அவங்க பக்கத்தில நின்னு செக் பாத்துக்கணு தோழி அது மட்டு நெஜம் ஏனா இங்க செரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வுட்டது ஒவ்வொரு நேரம் தப்பா போயிடுச்சு
ஆமா ஆமா தெ ஏதாவது தெரிஞ்சவங்களா இருந்தாலு நம்ம கூட இருக்கணு
உம் கண்டிப்பா நம்ம என்ஜினியர் தான் தெரியு இன்ஜினியர் அடிக்கடியு வர மாட்டாங்க அவங்க நாலஞ்சு எடத்துக்கு போறாவங்க ம்ச் நம்ப வீட மட்டுமே பாக்க மாட்டாங்க அப் இப்ப சொல்ற அவங்க வேல செய்யிற ஆளுங்கள நம்ப பின்னாடி நின்னு பாத்தா தா சரி வரு
ஆமா ஆமாங் தோழி அனா அதுவு தூரமா இருந்துச்சுன்னா வீடுலா அதும் ம்ச் அ நம்ப வீட்டுக்கு இந்த எடத்துக்குனா ரொம்ப கஷ்டோதா நம்ப அவங்களதா நம்பி ஆகணு ம்
ஆமா ஆமா
ஏன்னா இப்பல்லா ஒரு வருஷத்துலேயே அ ஒரு ரொம்ப இதுவாகுது கிராக் விடுது அப்டி ஆகுது இப்டி ஆகுது எல்லா சொல்றாங்க கேள்வி படுறது இருக்கு ஆமா அததா பாத்து பாத்
மழ வந்துட்னா ம்ச் என்னா பண்ணுறது வேடிப்பாங்கங்க இருக்கு தண்ணி கிண்ணி வந்துச்சுனா என்னா பண்ணுறது ஊத்த ஆரம்மிச்சிட்னான் சொல்லிட்டு தா அவசரோ அவசரமா பண்ணதே ம்ச் குட்டி பையன் வீட்ல இருக் கா அப்டின்னு சொல்லிட்டு தா அவசரமா பண்ணுனதே
ஆமா ஆமா ஆனா வெயில் காட் காட் பண்ணதுதா நல்லா கரெக்டா முடிஞ்சிரு அத் தோழி அது ம் ம்ம் புரியுது புரியுது அதுக்கப்றோ உம்ம் வேற ஏதாச்சும் அனுபவம் இருக்கா உங்களுக்கு வேற ஏதாச்சும் பண்ணி இல்ல யாராது நல்லா பண்ணுவாங்க இவங்கள விட அப்டின்னு ஏதாவது தெரியுமாத் தோழி எதாவது இருந்தா ம் ம் ஆஆ ஆனா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எப்டி தோழி வாங்குவாங்க அங்கல்லா நீங்க இருக்க எடத்துலெல்லா
இங்க அவுங்க ஏரியாவ் பொறுத்து தா தோழி இருக்கோ நாங்க இருக்கிற ஏரியா கொஞ்சோ கூட வெல தா ம்ச் இப்ப இப்ப எங்க வீட் ப்ப நார்மலா ஒரு பழைய வீட்லயே இருக்கிறீங்னா லட்சக்கணக்குல தா போகு
ம் ம் ம்
எண்பது லட்சோ தொண்ணூறு லட்சோ ஆப் துமே நாங்க இருக்கிற ஏரியா கொஞ்சோ கூட வெலன்னு வச்சுக்கோங்களே அது மாரி இந்த மாரி சில ஏ கோவில் சைடு உள்ள ஏரியாவு கூட வெலையாதா போகு
ம் ம் ம்
ஒவ்வொரு ஏரியாவ பொறுத்துதா தோழி இருக்கு நம்ப அத பாத்தாதா தெரியு ம்
சேரி சேரிங்க தோழி
அ அதனால அப்டியே போகுது தோழி இன்னும் என்ன தோழி அ மாலை நேரோ தா போய் அழைத்துட்டு வருவீங்களா நீங்க போவீங்களா இல்ல எப்டி தோழி
ஆ நாங்களா தோழி இப்போ வந்து பாப்பா மட்டு ஒரு மூணு மணி க்க போய் கூட்டிட் வந்துருவோ தோழி ரெண்டு பேருந்தா போறோ ஏனா கொஞ்ச தூரந்தா அ ஆமா பஸ் ஏறி போற மாரி இருக்கு அதனால நாங்க பைக்லயே போயிட்டு கூட்டிட்டு வந்துருவோ தோழி தம்பிக்கு அவங்களுக்கு வந்து டைம் மட்டு மாறுது தோழி யூ கே ஜி னால அ ஃபஸ் ஸ்டாண்டர் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்ச டிஃபரன்ஸ் ஒரு பத்து நிமிஷ கேப் தா வரு அதுனால அப்போ ஆட்டோ வச்சிருவோ இப்போதைக்கு கூட்டிதா வருவோ போய்ட்டு ஆமா தோழி
ஓ சரிங்க செரமமாதா இருக்கு
ஆமா வெயில் டைம்ல அதா தோழி
அதுதா அத சொல்லுங்க இப்ப நேத்துக்கு எதோ க்ளைமேட் நார்மலா இருந்த மாரி இருந்துச்சு இப்ப வெயிலு பயங்கரமா இருக்குது இப்போ பன்னெண்டு மணிக்கு நா கெளம்பணும் பயமா இருக்கு வெயில பாத்தா
ஆமா ஆமா தோழி இப்ப ஃபஸ்ட் ஸ்டாண்டர்கு ஓ நீங்க சாப்பாடு குடுக்குறதால அந்த டைமுக்கு போறீங்ளா
நா இன்னைக்குதா எப்பொழுது குடுத்து வுட்ருவே காலை நேரத்திலயே இன்னைக்கு கொஞ்ச கொஞ்ச ஒடம்பு முடியாம இருந்ததுனால நானு லேட்டா எந்துருச்சே அவரு கூட படுக்குற மாரி ஆயிட்டு
அதா அதா புரியுது புரியுது
ஒன்ற மணிக்கு ஆரம்பிச்சாரு மூணு மணி வரையு முடில அப்ற உக்காந்தேதா இருந்தாரு படுக்காம சரி அவர பாத்துட்டே இருந்ததுல எனக்கு ஒரு மாரி ஆய்ச்சு இப்போ பேசிக்கான ஒரு மாதிரி ஒரு மாதிரியா இருக்கு கேராவே இருக்கு
அதா அதா அதா ஆனா நீ வெயில்ல போகும் போது நல்லா எதாச்சு அ குடிச்சுட்டு போங்க அந்த லெமன்
ஆமா ஆமா ஏன் முந்தா நாள் போனனா மூக்குல மண்ணு டுது வாயில மண்ணு போது காத்து ரொம்ப அடிக்குதா ஓட்றதுக்கு கஷ்டமா இருக்குது
ஆமா ஆமா நீங்க ஹெல்மெட் அது மாதிரி எதாவது உபயோக
இல்லனா போட்றதில்ல ஃபுல்லாவே ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாரி ஃபுல்லா கட்டிட்டு போய்ட்ற அதையு தாண்டி வெயில் ஒத்துக்க மாட்டேங்குது வேற
ஆமா ஆமா ஆமா
இப்போ பாருங்க இப்போ இப்போ கொண்டு போய் சாப்பாடு குடுக்குறேன்னா அந்த சைட்ல உள்ள வேல எல்லாத்தையு ஒருத்தரையா முடிச்சுட்டு வந்துட்டா நமக்கு இது இதா இருக்காது இன்னைக்கு அவர் ரெண்டு செஸ்லா சேத்துணுனு இருக்கே சரி அதுக்கு வேற போணு மாலை அவர் வந்தோனே அழைச்சிட்டு போணு அங்க வேற
ம் ஆமா ஆமா தோழி அதா நம்ம இல்லாத கொஞ்சோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அது மாரி ம் கொஞ்சோ நல்லா இப்பதுல இருந்தே வந்துருவாங்க அதுதா தோழி எனக் க்கு எப்டி பையன வந்து அபாக்கஸ் சேக்கலாமா இல்லன்னா ஹிந்தி சேக்கலாமான் ஐயயோ ஸ்
நானுமே ஹிந்தி இப்பதா விசாரிச்சுட்டு இருந்தே தோழி ஏன்னா ஹிந்தி உண்டு இவங்களுக்கு ஆனா இப்போதா பேசிக் நடத்துறாங்க நீங்க ஹிந்தி என்னதா போட்டாலு இந்த ஒன் இயருமே வந்து ஆனா அவள நல்லா எழுதி படிச்சு கா ங் கா ச எழுதி முடிச்சதுக்கு அப்பறம்தா உங்களுக்கு சண்டே மண்டேவே ஆரம்பிப்பாங்களா அதுக்கு சில பேர் சொல்றாங்க நெக்ஸ்ட் பே சேருங்க அதுக்கு பதில் அபாக்கர்ஸ்ல அங்கனம் கொஞ்சோ மெயினா இருக்கு அபாக்கஸ் செஸ்ஸு இல்ல வேற எதாவது ஆக்டிவிட்டிஸ் செட்டில் அந்தமாரி கூட்டிட்டு போங்கங்றாங்க செ ரி அதா பாப்போனு இருக் செரி தோழி பின்பு தொடருவோ தோழி நன்றி தோழி
தோழி நன்றி நன்றி ம்